வணக்கம் தோழி
வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேன் தோழி என்ன பண்ணிட்ருக்கீங்க ஆமா தோழி சாயா போட்டாச்சு இப்பதா என் பொண்ணு போட்டுக்கொண்டு தந்த தோழி குடிச்சுட்டு உக்காந்துருக்கே
சர் தோழி
ஆமா என் பொண்ணுக்கே கல்யாண ஆய்டுச்சு
உய்யோ சாரி தோழி
ஆமா
ஆஹ் ஆஹ் அப்பொ பேத்தி எல்லா பாத்தாச் சா தோழி
இல்ல தோழி இப்பதா தோழி சிக்ஸ் மந்த் பிரெக்னன்டா இருக்காங்க நா எங்க பொண்ணு வீட்டுல தா தோழி இருக்குறே
அப்டியா தோழி சேரி சேரி
ஆமா நீங்க என்ன பண்றீங்க
நா வந்து இப்பந்தா தோழி நான் இப்பந்தா தோழி மேரேஜ் முடிச்சே
ஓகே ஓகே யாருக்கு முடிச்சீங்க
எனக்கு முடிச்
ஓகே ஓகே தோழி ஓகே தோழி என்ன பண்றீங்க இப்பொ
இப்ப நான் சும்மாதா இருக்கே மேரேஜ்னால நா இப்பொ வந்து ஆஹ் ஆபீஸ்ல லீவ் சொல்லியிருக்கே தோழி
ஓகே ஓகே தோழி ஏங்க ஆஃபீஸ் என்ன மாதிரியான லன்ஞ்ச் கொண்டு போவீங்க
லன்ஞ்சு எப்பமே நா ரொம்ப பெருசா அப்பில்லா கொண்டு போ மாட்ட தோழி தோழி லெஞ்சுக்கு வந்து சோறு தா ஏ தோழி நீங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டியா எதாது சொல்றீங்களா ஈஸியா ஏதா பண்ற மாரி சொல்லுவீங்களா தோழி கால்த்த எழும்பி இத ஒர் இப்ப எல்லாத்தையு வச்சு
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா தோழி கண்டிப் பா இப்போ நைட்டே நம்ம சிக்கன் வாங்கி வச்சுட்டோனா கால்ல வந்து சிக்கன கொஞ்சோ உப்பு போட்டு நல்ல மொலவ் போட்டு அவிச்சுக்கிட்டு கொஞ்சோ மயநோஸ் அப்ரோ கேபேஜ் உண்டுல்லா தெரியுங்ளா கேபேஜ் மீன்ஸ் அம் இது
தெரியும் தோழி கேபேஜ்னா
முட்டகோஸ் முட்டகோஸ் முட்டகோஸ் வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு ஒரு லீஃப் எடுத்து ஒரு பைவ் டைம்ஸ் கட் பண்ணணும் ஒரு ரவ் கட்டன் ஷேப்ல அப்டி கட் பண்ணி மூணையும் மிக்ஸ் பண்ணி கொஞ் கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் ஸ்ட்ராபெரிஸ் இந்த மாரி எதனாலு போட்டுக் அது வந்து என்னனா இது கேப்பேச் சலடு சல்லடு அது வந்து நமக்கு மதியத்துக்கு வந்து ஓகேவா க்கு தோழி கொஞ்சோ ஹெல்தி ஃபுட் சிக்கனுமே அவிச்சு தா நாங்க போட்ருக்கோ அவ தோழி ஆமா கண்டிப்பா புரோட்டீன் ரொம்ப இருக்கும் புரோட்டின் ரிச் தோழி இது நமக்கு டைம் ரொம்ப ஈசியா வந்து வேல முடிஞ்சிரு தோழி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகு சிக்கன் வேகுறதுக்கு அதுக்குள்ளார எ கேப்பேஜ் செஞ்சு கொஞ்சோ மயோ கொஞ்சோ பெப்பர் எல்லாம் போட்டோனா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் தோழி அதுக்கறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நம்ம ஜ போட் ஆப்பிள் ஆரஞ்ச் இந்த மாதிரி ஏதாச்சு ஆ ஓகே ஓகே இல்லனா ஃப்ரூட்ஸ்
சோறுலா வச்சி அதுக்கொரு கறி பாக்கணுல்ல அது
நீங்க ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்றத விட இந்த மொள கெட்டுன பயரு கீர அவிச்சது இந்த மாதிரி ஏதாச்சு யூ கொண்டு போங்க கொஞ்சோ ஒடம்புக்கு நல்லதா இருக் கு ஆரோக்கியமா ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு தண்ணி அவ்ளந் தா வேறெது பீன்
ஆமா ஆமா ஆமா தோழி ஆஹ் ஓகே தோழி கண்டிப்பா கண்டிப்பா அப்படியா தோழி சரி நீங்க வேலல்லாம்
ஆமா தோழி ஆமா தோழி நான் ஒரு இடத்துல சூப்பர்வைசரா இருந்தன் தோழி எனக்கு வந் து அந்த சமயோ ஆயிரத்தி தொள்ளாயிரோ ஆந்தஸ் சமயத்துல ஏ டி தவ்ஸண் சேலரி ந்த தோழி இப்போ வேலைக்கு போற அளவுக் யாருக்குமே கஷ்டோல்ல தோழி நா எல்லாமே சேவிங்ஸ் பண்ணி வச்சு ஃபேமிலி எல்லாத்தைமே நா இருந்து சாப்புட்ற நெலமக்கி கொண்டு வந்துருக்கே தோழி
பரவால்ல தோழி இப்டி ஒரு உமன் வந்து இருந்தாலே சூப்பர் தானே தோழி
ஆமா தோழி அதுனாலதா நா இப்டி இந்த வேலைலலா எடுத்து எல்லாருக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் குடுப்பே இந்த மாரி எதாச்சு செஞ்சு ஓகே தோழி உங்க காலேஜ் லைஃப் எப்டி போச்சு
ஆ ஓ க நல்லா போச்சு தோழி நல்லா போச்சு ரொம்ப இதா
எத்தன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்ளுக்கு
எனக்கு ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இரு
ஓகே அஞ்சு பேர பத்தியு கொஞ்சொ சொல்ல முடியுமா
ட் இயர்லே ரொம்ப கெட்ட பிள்ளைங்கன் பேர் எடுத்தோ ஒரு மேம் கிட்டல்லா அஞ்சு பேர பத்தி சொல்லணு அப்டின்னா ஆ சொல்றே சொல்றே அஞ்சு பேர பத்தி சொல்னுனா ஒரு ஒரு பொண்ணு வந்து காலேஜுக்கு ரெண் நாள் வருவா பேலன்ஸ் மூண் நாள் வர மாட்டா அவ வர்லெனா இன்னொரு பொண்ணு அவுங்க கொஞ்ச கு்ளோஸு அவ வர்லன் னா இன்னொருத்தியு ஆ வர மாட்டா அந்த மாரி த ரெண்டு பேரு அவுங்க ரெண்டு பேரு வந் தாங்கன்னா தனியா அவுங்க காமெடியெல்லா பண்ணுவாங் க ஒரு பொண்ணு எப்பவுமே டிப்ரெஸ் ஸன்லதா இருக்கு அந்த பொண்ணு வந்தாலு டிப்ரஸன் தா வர்லனால் டிப்ரெஷன்ல தா இருக்கு அந்த பொண்ணு
ஓகே ஓகே
பாத்தீங்கனா எங்களுக்கு ஃபுல் டீட்டெயல்லா தெரியாது அந்த பொண்ணு வந்து எங்ககிட்ட எதுவ்மே ஷேர் அவ்ளவா ஷேர்ல்லாம் பண்ண மாட்டா கொஞ்சொ அமைதியாதாருப்பா எங்க கேங் கூடலா மிங்கிள் ஆக மாட்டா ஆனா எங்க கூடதா இருப்பா
ஓகே ஓகே ஓகே
இது வந்து சொன்னா ஆம் தொண தொணன் பேசிகிட்டே இருப்பா
ஓகே ஒங்க கூட ரொம் ஒங்க கூட ரொம்ப க்ளோஸா அந்த பொண்ணு
ஆமா நல்லா பேசுவா நானு அவளு ஸ்கூல்ல படிச்சோ ஸ்கூல்லயிந்தே லெவன்த்துலயிருந்தே சேந்து படிச்சோ அங்கயிந்து சேந்து இந்த காலேஜுக்கு வந்து சேந்தோ அப்புடி சேந்து படுச்சோ ரொம்ப நல்லா பொண்ணு வேற கொஞ்சொ துருதுருன்னு பேசுவா
ஓகே தோழா நல்ல நேரம் போக தொழில் டைம் பாஸ் வச்சிருக்கீங்களா
அப்படி இல்ல தோழி நல்ல புள்ள அப்படில்லாம் சொல்லாதீங்க டைம் பாஸ்க்கு நாம பழக மாட்டோம் யாரு கூடயும் அப்படி பழக கூடாதுல தோழி
ஆமா தோணுது ரொம்ப தப்பானது ஆனா அங்க எல்லாருமே அவள டைம் பாஸ் தான் வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது நல்ல பொண்ணுன்னு வேற சொல்றீங்க
நல்ல பொண்ணா இருந்த நல்ல பொண்ணா நீங்க நெனைக்கிற மாரி ரொம்ப நல்ல பொண்ணுல்லா நெனைக்காதிங்க மனசளவு நல்ல பொண்ணு எல்லாருக்கு ஹெல்ப் பண்ணுவா நல்லா பேசுவா அந்த மாரி நல்ல பொண் மத்தபடி வாய் வந்து எப்படி சொல்லுவாங்க இங்கிருந்து இங்கிருந்து வங்காளம் வர நீலும்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா தோழி ஆனா அந்த மாதிரி யாரையுமே நம்ம சொல்ல கூடாது தோழி
அப்படி சரி அது ஒரு குறைபாடா நாங்க சொல்லல அப்படி அத வந்து அத வந்து குறைபாடா நாங்க சொல்ல மாட்டோம் தோழி அது வந்து அப்படி இருந்தாலும் அ நல்ல விஷயம் தானே நம்மகிட்ட நல்லா பேசி கலகலப்பா இருக்கு ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது
ஆமா தோழி ஆமா தோழி ஆமா தோழி
நீங்க என்ன கேட்டீங்க
ல்ல யாருக்காவது பைசா எல்லாம் கடன் குடுத்துருக்கீங்களா தோழி நீங்க
பைசா கடன் ஆமா தோழி குடுத்துருக்கேன் ஏன் தோழி
தோழி அதனால ரிட்டர்ன் வாங்க பாருங்க தோழி இப்பல காலம் கெட்டு கிடக்கு தோழி
ஓ அப்படியா தோழி
ஆமா தோழி அந்த நல்ல பொண்ணுக்கு மேபி தேவைப்படலான் விளையாட்டு க்கு தாங்க அது கேட்கோம்
அப்படியா தோழி சரி தோழி சரி நான் இப்போ ரெண்டு காலேஜ் டைம்ல தான் தோழி குடுத்திருந்தேன் இப்போல்லாம் இல்ல தோழி காலேஜ் டைம்ல குடுத்திருந்தேன் தோழி அதை அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க
ஓகே ஓகே தோழி ஓகே அப்புறமா வேற என்ன உங்களுக்கு
வேற உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் தோழியா
இல்ல தோழி பையன் இருக்கான் பையன் அமெரிக்காவுல இருக்கான் தோழி
அங்க கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்ட ட்டங்கலோ
ஆமா ஆமா
ஓ சரி ங்க தோழி உங்க ஹஸ்பண்ட் இங்க எப்படி இருக்காங்க எங்க இருக்கு இருக்காங்க
என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்காங்க என் கூட தான் குடுக்குறேன் பேசுறீங்களா
இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்
ஓகே ஓகே
அங்கிள் கிட்ட பேசி என்ன பண்றது நீங்க
அப்படி யாரையுமே சொல்லாதீங்க தோழி நான் உங்களை தோழின்னு கூப்பிட்றே நீங்க என்ன தோழின்னு கூப்பிறீங்க அப்பறஎன்ன அங்குல்னு எடுத்
என்ன என்ன இருந்தாலு என்னோட மாமா வயசு அவங்களுக்கு இருக்குல அப்போ அவங்க எனக்கு அங்கிள் தானே அது ஒரு மாமா
தோழி
கஷ்டபடுது என்ன தோழி நீங்க பேசுறீங்க உங்ககிட்ட பேசு உங்கள கஷ்டப்படுத்துற போலியா பேசுறே அது நல்ல மரியாத குடுத்து நா சொல்ற அது என்னோட மாமா அப்டின் நீங்க அது தப்பா நெனைக்க கூடாது
ஓகே தோழி ஓகே தோழி யாருக்கு மாமா அவர அளவுக்கு எங்க புருஷ் த ரொம்பக்கா ஆ வயசானதுல தோழி தேவையான தோழி அது
றடுமா
சேரி தோழி அப்டியே கூப்ட்டுக்கோங்க தோழி ஓகே தோழி உங்கள்ட்டா பேச எனக்கு விருப்ப கொஞ்ச கம்மியாதா தோழி இருக்குது உங்க சைகை பேச்சது எனக்கு ரொம்ப இஷ்டப்படல தோழி
என்ன தோழி நீங்க சொல்றீங்க நா நார் மலாதா பேசுறே நீங்க வந்து இப்ப ஒங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க பிரெக்னென்டா இருக்காங்கன்னு வேற சொல்றீங்க எனக்கு இப்ப தா தோழி கல்யாணமே ஆயிருக்கு அதனாலதா நா மரியாத குடுத்து மாமா அப்டி அங்கிள் சொன்னே நீங்க விக்கில அப்டின்னா அதுக் கு மன்னிச்சிருங்க தோழி தெரியாம சொ சொல்லிட்டே
கண்டிப்பா கண்டிப்பா மனிப்போனே வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷய எல்லாருமே மன்னிச்சி ஏத்துக்குணு தோழி
ஆமா தோழி கண்டிப்பா
அப்றோ ஒங்க வாழ்க்கைல லவ்லா இருக்காத்தோழி இது லவ் மேரேஜா
லவ் மரேஜ் தா தோழி உங்க பொண்ணு லவ் மரேஜா
இல்ல தோழி நாங்க ரெண்டுமே அரேஞ்ச் மேரேஜ் தா ரெண்டு அரேஞ்னா நா பொண்ணுக்கு அரேஞ்சு பைய லவ் பண்ணி அப்ராட்ல வந்து லிவ்விங் கூட லிவ்விங் டுக்கேதரா இருக்கா தோழி
ஓ அப்படியா தோழி சேரி சேரி தோழி இப்ப அது ஒரு பேஷன் ஆயிட்டுல்ல தோழி
ஆமா தோழி அதுல என்ன தப்பு இருக்கு அவங்களுக்கு பழகி பாத்து புடிச்சா கல்யாணோ பண்ணுவாங்க அவ்ளந் தா தோழி
ஓ அப்படியா அப்படியா தோழி சேரி ஏய் லூசு
ஆமா தோழி ஆமா தோழி கண்டிப்பா நா லவ் மேரேஜ் தா தோழி பதினொன்னா க்ளஸ்ல இருந்து நா லவ் பண்ண தோழி அப் அப்படி காலேஜ் முடிச்சு கல்யாணம் பண்ணி இப்ப கொஞ்சோ வெல்‌ செட்டில்டு தோழி ஆமா ஆமா தோழி‌ ஆமா தோழி இப்போ உள்ள காலத்துல எந்த லவ்தா ‌உண்மையா இருக்கு தோழி எல்லாமே ஃபேக் தா தோழி
ப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்டுதான் தோழி
ஆமா தோழி ஆம் செரி தோழி உங்க அம்மா அப்பால்லா எப்டி இருக்காங்க தோழி
ஆ தோழி நல்லாருக்காங்க நல்லா
ஓகே ஓகே தோழி ஓகே தோழி
எப்டி இருக்காங்க
இருக்காங்க தோழி இருக்காங்க தோழி நல்லாருக்காங்க எ வீட்லதா இருக்காங்க நா பாத் எப்டி இருக்காங்க நல்லபடியா
படியா தோழி ரொம்ப சந்தோஷோ இப்டி ஒரு ஃபேம்லி இருக்க நல்லாருக்கு
ஆமா தோழி ஆமா தோழி நீங்க ஏ சிரிக்கறீங்க சிரிச்சிங்ளா தோழி
சொல்றே நல்லா விஷய நல்லா இருக்
ஓகே ஓகே தோழி இதுக்கு மேல ஒரு நிமிஷ கூட உங்கள்ட்ட பேசணுனு எனக்கு விருப்ப இல்ல தோழி நம்மளுடைய நேரமும் முடிந்தது தோழி
என்ன தோழி ப்ச் நன் ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம கால கட் பண்ணாதான் தோழி அது ஒரு சந்தோஷமான விஷய
சரி தோழி தோழி மீண்டும் ஒரு கால்ல வந்து உங்கள வந்து நா சந்திக்கறேன் தோழி நன்றி வணக்கம்
தோழி நன்றி வ
நன்றி வணக்கம்